ஹலோ
ஆஹ் ஹலோ
வணக்கம்
ஆ ஆ வணக்கம் என்ன பண்றீங்க
அதா ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்டோட ஆபீஸ்ல இருந்து எடுத்து பண்ணிக்கொடு துட்டு இருக்கோம்பா நீங்க காலேஜ் ஸ்டூடென்டங்களா
இல்ல இல்ல காலேஜும் முடிச்சு
ஓ ஓகே ஓகேப்ப என்ன ஃபீல்டல ஒர்க் பண்றீங்க
ஆயலன்ங் எஸ் மெக்கானிக்
ஓ ஓகேப்பா ஓகே அ நீங்க சமீபத்துல எங்கேயாவது சுற்றுலா அந்த மாதிரி எல்லா எங்கேயாவது ரீசன்டா போனீங்களா
ஆமா போயிட்டு வந்தோ
ஆ அத பத்தி ஷேர் பண்றீங்களா
ஆ ரீசண்டா வந்துட்டு இது கொச்சி போயிட்டு வந்தோ
ஓ ஓகே ஓகேமா
ஃபிரெண்ட்ஸோட சேர்ந்து பெய்ட்டு மூணார்க் பெய்ட்டு அப்புறொ அங்கத போயிட்டு அங்க சமைச்சு சாப்புட ஒரு த்ரீ டேஸ் தா அவங்களுக்கு எல்லா ஒர்க் இருந்துனால ஒரு த்ரீ டேஸ் தான் அவங்களளுக்கு லீவு கெடைச்சி
ஓகே ஓகே கொச்சினுங்களா கேர்ளாங்களா
ஆமா ஆமா கேர்ளா
மூணார் ஆ ஓகே ஓகேங்
அ ச பேயிட்டு ஒருதர த்ரீ டேஸ் இருந்துட்டு அதுற ரிட்டர்ன் வந்துட்டோ
ஓ ஓகே ஓகே அப்பா
நீங்க எங்கட்டு இரு போணு
இல்ல நாங்களுமே சமீபத் த்துல கேரளா தான் போணு அதனாலதான் கேட்டேன் நானு எங்களுடைய ஊர் வந்து கேரளா பாடர்ல தா இருக்குமா
ஓ ஓகே
ஆன்மீக சுற்றுலா மாதிரி போயிருந்தோ அது வந்து ஒரு நா ஒரு அதுல வந்துட்டு கேரளால மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயில் இருக்குல்ல அங்க வந்துட்டு போயிருந்தோ அங்க வந்து ஆக்சுலா அம்மாவாச அன்னைக்கி நம்ம எதாது பிரேயர்ஸ் பண்றோ அப்டின்னா அது வந்துட்டு அது தடங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அத நிவர்த்தி செய்யும் அப்படிங்கறது வந்து ஒரு ஐதீகம் அ சோ அங் த வந்துட்டு அம்மாவாச அன்னக்கி வந்துட்டு போயிட்டு நமக்கு என்ன பிரேயர்ஸ் வேணுமோ ஆ பண்ணிட்டு அதுக்கப்புற அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய எடங்கள வந்து சுத்தி பா பாக்குற மாதிரி இருந்தது
உ
அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆ ராமேஸ்வரம் போயிருந்தோ
ஆ
கடல ஒரு ஆ இடங்களுக்கு அங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் வந்து இருக்கூ ரா மேஸ்வரத்துல அந்த தீர்த் தத்துல நம்ம நீராடிட்டா அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஒம்பது டு பத்து பிளேசஸ் வந்து இருக்கூ நம்ம தங்கிருக்கிற ஹோட்டல்லயே கேட்டோம்னா அவுங்க வந்துட்டு வேன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஒரு பெர்சனுக்கு போர் ஹண்ட்ரட் ருபீ பீஸ் நம்ம எத்தன பேர் போறோமோ ஆ நம்ம பே பண்ணிட்டோ அப்டின்னா நியரஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரு செவன் டு எயிட் பிளேசஸ் வந்து நமக்கு டைம் பொறுத்து அவுங்க வந்து சுத்தி காமிப்பாங்க ராமர் பாதம் அதுக்கப்றோ தனுஷ்கோடி தனுஷ்குடி வந்து உங்களுக்கு தெரியு தான நம்ம நாட்டினுடைய எல்லையில இருக்கூ சோ அந்த கடல் சங்கமிக்ற கூடிய இயற்கை காட்சிகள் வந்து கூப்பிட்டு போய் காமிப்பாங்க அதுக்கப்புறம் ராமர் சீதை இராமாயணம் காலத்துல இருக்குள்ள அப்ப சீதைய பாக்க போகும்போது ஒரு கல் வந்து ராமர் டி யூஸ் பண்ணிருப்பாங்க அது வந்து மிதக்கும் கல்லுன் சொல்லுவாங்க அங்க தண்ணிக்குள்ள வந்து அது மூழ்காது ஆ அந்த பா தை அமைக்கிறதுக்காக அனுமர் வந்து கொண்டு வந்து குடுத்துருப்பாங்க அத யூஸ் பண்ணிருப்பாங்க சோ அத வந்து உங்களுக்கு கண்காட்சி மாதிரி ரி வெச்சிருப்பாங்க ஒரு டெம்பிள்ள அந்த மாதிரி வரலா ற்று சான்றுமிக்க ஒரு பத்து எடத்துக்கு வந்துட்டு கூப்புட்டு போவாங்க அவங்களே
ஓ செரி செரி
அந்த மாதிரி நம்ம சுத்தி பாத்துட்டு திரும்ப நாங்க ட்ரெயின்ல தான் புக் பண்ணி போயிருந்தோ ஃபேமிலியோட தான் போயிருந்தோம்
ம்
அந்த மாதிரி நியர் நியரஸ்ட்டு ஏரியாஸ் வந்துட்டு சுத்தி பாத்துட்டு நெக்ஸ்ட் ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரிட்டன் வந்துடோங்க
ஓகே ஓகே அதுகப் ஆபிஸ் ஃபரண்ஸ்ளோடலா எங்கயு போனதில்லயா உ
ஆ ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் போயிருக்கோ இப்போ ரீசெண்டா போனதில்ல அ அப்பா அஃபிஷியலா போனது வந்து பாத்தீங்கன்னா சென்னைல வந்துட்டு நமக்கு அந்த ஹோட்டல் இருக்குல்ல அந்த செவன் ஸ்டார் ஹோட்டல் அங்க வந்துட்டு மீட்டிங்ஸ அரேஞ்ச் பண்ணும் போது வந்து கூப்புட்டு
இது பார்க்கா
இல்லைங்க உங்களுக்கு செவன் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இப்போ உங்களுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ல எஸ் ஆர் ஜங்கல் ரிசார்ட் ரிசார்ட் மாதிரி இருக்கு
ஓ இது அதா அங்க மகாபலி மகாபலிபுரத்துல இருக்குறதா இல்ல
சென்னையில ஒன்னு இருக்கு நா ஹோட்டல் நேம் மறந்துட்டே ஃபைவ் இயர்ஸ் ஆனனால ஆ மோஸ்ட்லி இந்த அ ரெசார்ட் நேம்
மகாபலிபுரத்துல இருக்கு
இல்ல நேம் சொல்லுங்க என்ன ஆ நேம் மறந்துட்டே ஆக் கிளி இந்த கிருஸ் அ சாரி கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம ஸ்டே பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப ஹைஃபை யா இருந்துச்சு அதாவது ஆக்சுவலி ஆ எப் டி சொல்றது ஹையர் லீடர்ஸ் அல்லது கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்துட்டு ஸ்டே பண்ற ரிசோர்ட் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னொன்னு வந்து ஆனமலையில இருக் கக்கூடிய எஸ் ஆர் ஜங்கல் ரிசார்ட் அ அதுக்கு வந்து ட்டு ஒரு டைம்மு போயிருந்தோ ஆக்சுவலி வந்து நமக்கு ஒரு டார்கெட் மாதிரி கொடுப்பாங்க அந்த டார்கெட்ஸ் வந்துட்டு அச்சீவ் பண்ணு அப்டின்னா லீடர்ஸ் மீட்டிங் வந்து இந்த மாதிரி ஹையஸ்ட் ரிசார்ட்ஸ்ல வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க அங்க
ஓ ஓகே
னோ அப்டின்னா நம்ம அங்க போய் ஒன் டே நமக்கு வந்துட்டு ஸ்டே பண்ணிக்லா
ஓ செரி செரி அதுக்கப்றோ இ அதுக்கப்றோ ரீசண்டா அதுக்கப்புறோ இங்க ஆஃபீஸ் ஃபிரெண்ட்ஸோட
இல்லைங்க அதுக்கப்புறோ இடையில இது வந்து இன் அண்ட் அரௌண்ட் கோவிட் பீரியட்ல அதுக்கப்புறோ நமக்கு ஆ ரிசோர்ட்ஸ் அந்த ப்ராஜ் அதாவது ஒரு டியூரேஷன் வரைக்கு தா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குங்க அது முடிஞ்சதுன்னா அடுத்தடுத்து நியூ ப்ராஜெக்ட் வந்துட்டு நமக்கு தருவாங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லா வந்துட்டு அவுட்டர் டூர் வந்து கெடையாது
ஹோ
ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லதா உங்களுக்கு அவுட் சைடு விசிட் வந்து இருக்குங்க மத் ததெல்லா உங்களுக்கு மீட்டிங்ஸ் வந்துட்டு லோக்கல் அல்லது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தா உங்களுக்கு ஹால்ஸ் புக் பண்ணி அரேஞ்ச்
ஃப்ரெண்ஸா பளான் பண்ணி போமாட்டீங்ளா?
இல்லப்பா ஃப்ரெண்ட்ஸோட வந்து பெருசா போ ஃப்ரெண்ஸோட போறோ அப்டீனா ஆ அ டூரிஸ்ட் குரூப் கூட போவோ ஷீரிடி அந்த மாதிரி நார்து சைடு ஸ்பிரிச்சுவல் விசிட்தா உண்டு. இந்த மீட்டிங் எல்லா உங்களுக்கு அஃபீஷியல்லா ஃப்ரெண்ஸோட தான நம்ம போறோ
உம்
சென்னை ஆ நம்ம நம்ளுடைய ஓன் ஃப்ரெண்ட்ஸ் ஓன் ஃப்ரெண்ட்ஸ் ஆ இல்ல இல்லப்பா. ஆக்சுலா நமக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு அப்டீன்னா நம க்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மேக்சிமம் லேடிஸ் வந்து கண்டினியூ பண்ற சிச்சுவேஷன்ஸ் இருக்காதுல்ல.
கரெட் தா
உம் அப்டி வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்ப ரீசன்ட்டா பிளான் பண்ணீட்ருக்கோ நானு இன்னொரு ஃப்ரெண்டு மட்டு டெம்பிள் அந்த மாதிரி ஷீரடி அப்டி போலா அப்டீன்னு பட் இன்னு எதுவும் போகல என்னங்க
ரெண் ரெண்டு பேர் மட்டு போனா போர் அடிக்காதா
இல்ல உங்ளுக்கு பாய்ஸ்னா வந்துட்டு நீங்க எவ்ளோ இயர்ஸ் ஆனாலு அந்த ஃப்ரெண்ஷிப் வந்து மெயின் டேன் ஆகு மேபி உங்ளோட பேரன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கூ தான. உங்க ஃபாதருக்கு ஆ ப்ரெண்ஸ் இருக்குற அளவுக்கு உங்க மதருக்கு இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. சேம் அதே சிச்சுவேஷன்தா எல்லா லேடிஸ்க்குமே.
இருந்தாலு ரெண்டு பேரு போனா போர் அடிக்காதா
போர் அடிக்கதா செய்யு. வேறென்ன பண்ண முடியு நம்ம எட்டு பேர் பத்து பேர்னா ஒவ்வொருத்தரு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. அதனால வந்துட்டு அ நாங்க மேக்சிமம் நா வந்துட்டு அ டியூஷன் சென்டர்ஸ் வந்து ட்டு ரன் பண்ற இதிருக்கு. அந்த மாதிரி எங்களுடைய ஸ்டூடெண்ஸோட நாங்க அஃபீஷ எங்காது வந்துட்டு வெளில அரேஞ்ச் பண்ணி அப்டி போற பழக்கம் வேணா இ ருக்கு நம்மள சுத்தி யார் இருக்காங்ளோ அவங்க கூட நம்ம என்ஜாய் பண்ணிக்க வேண்டிந்தாங்க.
இப்ப நாங்களு போவோ பத்து பேரு வ வர் வர் வாரன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்றோ பத்து பேர் வரமாட்டாங்க. அஞ்சோ ஆறு பேர் தா வருவாங்க.
ஓ
நாலு பேரு கட் ஆய்ரு. கடைசீல எதா ஒர்க் இருக்கு வீட் ல விடல இல்லனா
ஆமா கண்டிப்பா அதுதா ரியாலிட்டி. ஆ என்னோட ஹஸ்பண்ட் போவாங்க. அவங்ளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போ மாட்டாங்க பட் கெட் டு கெதர் அந்த மாதிரி எல்லா போவாங்க ஆ பாய்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஃபேம்லீல பட் அ அங்க ஸ்க்கு வந்து அப்டி அலோ பண்ண மாட்டாங்கல்ல
ஆனா ப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியா இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா
சரி ஜாலியா இருக்கும் நாங்க ரிசெண்ட்டா போகும்போது இப்படிதா ஆமா அஞ்சு எட்டு பேரு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஒன் வீக் வரைக்கும் எட்டு பேரு எட்டு பேரு தா பிளான் அந்த எட்டு பேருமே வறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கட வந்துட்டு என்னன்னா வீக்கு கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னடி வந்துட்டு இல்ல இல்ல அது நா நாலு பேர் தா கிடைசியல வரேன்னு சொன்னாங்க
ஓ நீங்க நாகர்கோயில் சைடுங்களோ ஸ்டே பண்றது
ஆமா எப்படி கண்டுபிடிச்சீங்க
உங்க ஸ்லாங்குவ சு தா நா கண்டுபிடிச்சே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க நாகர்கோயில்ல அவங்களுடைய ஸ்பீச் வந்து அப்படிதா இருக்கு அந்த வரோன்னு சொன்னீங்கல்ல சம்திங் யூஸ் பண்ணீங்கல்ல சோ அந்த வேர்ட்ஸெல்லா அவங்க யூஸ் பண்ணுவாங்ளா ஆ சோ அதனால கேட்டேங்க
அப்போ நாலு பேரு போறோ போம்போது கா கார்ல போற சொல்ட்டு போ கெளம்புறோ க ளம்போமுட்டிட்டி அங்க பெட்ரோல் ஒருத்தங்க பாப்பாங்க ஃபுட்டு ஒருத்தங்க ரூமு ரென்ட்டு அதெல்லா வந்துட்டு அப்டி பிரிச்சு பிரிச்சு ம் பண்ணி குடுத்துரூ அப்ப எல்லா நாங்க இங்கிருந்து போய் கெளம்பிட்டோம் கெளம்பி போகும்போது என்னாச்சுன்னா ஒரு பல்க் பெட்ரோல் அடி தெனக்கூ பெட்ரோல் போடுறவங்க தா அவுங்க பெட்ரோல் அடி ஆ அடிச்சாச்சு அடிச்ச பிறகு